கேக்குசுங்ளா
ஆ கேக்குதுங்க வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ
ஆ நீங்க இத மாரி டூர் போனது எக்ஸ்பிரியன்ஸ்
அ எக்ஸ்பீரியன்ஸ் து ஆ போயிருக்கே அ பட்
காலேஜ் டைம்ல போய்ருப்பீங்கல்ல
ம் காலேஜ் டைம்மு ஒரு டைம் என்னா செ கூல் நா எய்த் படிக்கிறப்போ ஐ வி கூட்னு போனாங்க அப்போ வந்து என்னதா அ கிண்டிக்கி அந்த மேரி கூட்னு போனாங்க கிண்டி அத வந்து அப்போ அப்போ அது பெரிய ஜாலி என்கு அதலா ஃபஸ்ட் டைம் நா போனது வெளியில அதுவரிகூ நா எங்கயு போனதில்ல
ஆ
ஸ்கூல்ருந்து அப்ப கவர்மெண்டு ஸ்கூல்லதா கவர்மெண்ட் ஒரு ஆடரு எல்லாரு எய்த்ல கூப் கூட்டுன் போய்ட்டு ஏதாச்சு கிண்டி எதாச்சி ஒரு கண்காட்சி எங்க நம்ம சயின்ஸ்ஸோட அந்த மேரி எங்காச்சும் கூட்னு போனாகா அப்ப என்ன கூட்ன்னு போனாங்க இங்கித்திய பஸ்சு கவுர்மண்ட் பஸ்ல தா
ஆ
அப்போ அவுங்க கூட போனப்போ அங்க போன ஒன்னே கிண்டிக்கி போய்ட்டு அங்க போறப்போ அங்க போய்ட்டு ரீச் ஆகுரோ எங்குளுக்கு ஆப்போசிட்டு பக்கத்துல ஒரு பல் பஸ்சு இருக்குது இங்க ஒரு பஸ் இருக்கு
ம்
அப்ப என்ன ஆவுதுன்னா ஆ நாங்க பாட்டு பாடிகினு நாங்க உள்ள டான்ஸ் ஆட்ரோ நாங்க பாட்டுபாடி டான்ஸ் ஆரோன்னு அவுங்க எங்கள பா பாத்து அவுன்களு டான்ஸ் பாட்னு டேன்ஸ் ஆடுனு இருக்காங்க நாங்க ஓ நாங்க ஒரு குரூப்பா பிரிஞ்ட்டோ ஆ ஆனா நாங்க போனது பாத்திங்கனா எங்க ஸ்கூல்லருந்து அஞ்சு பேரு ஆனா எங்க கூட யாரு ஒரு முப்பது பேர்ரு நாப்பது பேர் இருக்காங்க யாருன்னே தெர்ல பட் ஒரு குரூப்பா பிரிஞ்சி ட்டோ பஸ்சுல நம்ம பஸ்சு இது நம்ம பஸ்சு அப்டின்ட்டு அந்த மேரி ஃப்ரெண்ட்டா ஆனோ தா இது நம்ம பஸ்சு நம்ம பஸ்சு சவுண்டு நல்லா நல்லா டேன்ஸ் நம்ம நல்லா அவுங்களவிட நல்லா இது பன் பண்ணணு நாங்க பாட்டு பாடிக்கிட்டு டேன்ஸ் ஆடிக்கிட்டு ட்டு கேள்ஸ்சு பாய்ஸ்சு எல்லா ஜாலியா நாங்க பாட்டு பாடுவோ எங்களபாத்து அவுங்குளு இருக்கறப்போ அப்ப என்னா ஆச்சுன்னா எங்குளுக்குள்ள எங்க எங்க குரூப்ல இருக்கற ஒரு பைய என்ன பண்ணிருக்கான்னா அவுங்க பஸ்ஸு சைடு போய்ட்டு பாத்ரூம் போகுறப்போ அவுனுங்க என்னா பண்ணிருக்கான்னா இவன போட்டு சீண்டி இருக்கானுங்க போல சப்போஸ் என்ன அது ஒண்ணு பெரிய விஷயம் ஜஸ்ட்டு என்ஜாய் தா பன்னா அது அவுனுங்கள அவுங்க பஸ்சுல இருக்கற ஒருத் த்த என்னா பண்ணா சீண்டி வம்புலுத்து இருக்கான் போல அது அவுங்க போயிட்டு மேம் கிட்ட போய்டிட்டு மிஸ்ஸு கிட்ட போய் எல்லாரும் போயிட்டு அங்க நிக்க வச்சி அந்த குரூப் இந்த குரூப் அந்த பஸ் த்துருகானுங்கள்ள இந்த பஸ்ங்கள தனி தனியாநிக்க வச்சி அட்வைஸ் பண்ணி இந்த மேரி ஏ இ ஸ்கூலா ஸ்கூல் பசங்க தான நீங்க யாரு நீங்க இங்க வந்து இப்டி சண்ட என்னன்னமோ திட்டி பெரிய இதுவாயி ஆ இதுல என்னன்னா இதெல்லாம் முடிஞ்ச ஒட்னே திரும்ப இவுங்க பாத்ரூம் போயிட்டு அங்க போயிட்டு பஸ்ல போட் திரும்ப சண்ட போட்ன்னுருக்காங்க போல திரும்பவும் நிக்க வச்சு திரும்பி எல்லாரு திரும்ப உங்களுக்கு எவ்வள சொன்ன கேக்காது அது உங்க ஆதார் கார்டு இது உங்க வீட்டு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணோம் வீட்ல அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்ற அப்டி இப்டி எது ஏதயோ கேப் பன்றாங்க அவுக ஒரு ஆள் பண்ண தப் பு எல்லாருமே பனிஷ்மெண்டு வாங்கனோம் பிற ஆ அவுங்க ஒருத்தர்தா பன்னால எல்லாரு பனிஷ்மெண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா எங்க உள்ளயே அளோவ் பண்ணமாட்டேன் அப்டின்ட்டாங்க ஹலோ அ அந்த சய் என்னன்னா உள்ள போனோன்யும் நம்ம ஸ்டார் ஸ்டாரா மேல போவோம் இல்ல லைட் ஆஃப் பண்ட்டுலாம் காட்டுவாங்க தெரியுமா மேல ஸ்டாரு
அ ஆ எக்ஸிபிஷன்
ம் பேருன்ன
சய் அ ஆ சொல்வாங்க இது ஆஸ்ட்ரனமிக்கல் ஸ்டார்சும் என்னமோ சொல்வாங்க
ஆ அதுக்கப்றோ இந்த த்ரீ டி கிளாஸ் போட்ன் ஒரு மாரி ட்ராவல் பண்ற மாரி அதுலயும் அந்த மாரியும் பண்ணாங்க இதுக்கெல்லாமே ஒரு நாங் எங்களுக்கு லேட்டா தான் இது பண்ணாங்க அலோ பண்றாங்க நாங்க பண்ண நாங்க பண்ணலல அவன் பண்ணால அந்த பஸ்சுல இருங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு நிக்க வச்சு நிக்க அது ஒரு பெரிய அனுபவோம் அது அதுனால அப்ப பாதனா நமக்கு பயமா அய்யோ போக மாட்டோமோ போக மாட்டமானு இப்ப அத நனைச்சுபாத்தா அது ஒரு சந்தோஷமாருக்கு எப்டினாலு சாரி ஆ இதான் முஸ்ல ஆச்சு பஸ்ல வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து அ பின்னாடி சீட்டுல நாங்க உக்காந்துட்டோம் ஓ எங்களுக்கு அங்க ஃப்ரெண்டயிட்டட்டாங்க எங்க பசங்க ஃப்ரெண்டாயிட்டாங்க அப்போ வர போ பின்னாடி வந்து லாரியோ வரும்ல பஸ்சு பஸ்சுக்கு லாரி வரும் அப்ப இந்தியாரங்க அங்கதா ட்ரைவ் பண்டு வடகச் அவ்கதா ட்ரைவ் பண்ட்றாங்க பெரிய டிராவல் பண்டு ப ஆமா அவுங்கள பாத்து நானு கத்திகின்டேன் ஒழுங்கு காட்டீங்கன்னா அவனுங்கள ஒழுங்கு காட்றாங்க அது ஒரு பெரிய ஜாலியாருந்தது எங்களுக்கு அப்போ ஒலுங்கு காட்னி டான்ஸ் ஆடிமேல் அவுங்கள கலாய்க்கிறாங்க டான்ஸ்சுனு அவளுக்கும் கிளீரு வச்சிக்கனு ஆ இதுவேதான் பண்ணிட்டே வந்துமே அவனும் எங்கள ஓவர்டேக் பண்ணி போக மாட்றா
ஓவர்டேக் பண்ணி ஆ
போக மாட்றா எங்க பின்னாடியே பஸ் பின்னடியே வரான் அ து எப்டி போட்ட அ அரம்ம நேரோ ஒரு ம நேர இல்ல திருப்பி சிரிக்கிறாங்க அது பண்ணி பண்ணி கீழ விழுந்துருது சிப்பி கீழு
ம்
அது ஜாலியா இருந்தது அந்த மாரி அனுபவோ அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வண்ட்ருப்போ அ ஆ எங்க வீ அங்கந்து சே ஃபஸ்ட்டு நம்ம இதுவுனாலே ஃபஸ்ட்டு நம்ம போயிருவோ வரப்போ அ அங்கோரு கல்ல என்னமோ நித்துனாங்க அங்க நின்ட்டப்போ என்ன பன்டே அ நகப்பாலிஷு எங்க அம்மாக்கு என்னென்ன தேவையோ சின்ன சின்ன பொருளல்லா ஒரு எங்க அம்மா குடுத்ததே கம்மி தா அந்த கம்மி காசுலே என்ன நா சின்ன சின்ன சின்ன பொருளல்லா எல்லாத்தையு வாங்கினு வந்து ட்ல குடுத்துட்டே ஒரு ஞாபகமா இருக்கு நம்ம ஃபஸ்ட் ஷ்டே பண்ணட்டே எங்க அதுதா ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது அப்ப போறப்பயே
எங்க ஸ்கூல்ல ஓட மாபள்ளிபுர ஒருதர கூட்ன்னு போனாங்க
அ அ அ
ஆ நல்ல தெ ஃபோர்து படிக்கும் போது கூட்ன்னு போனாங்க
ஃபோர்து படிக்கிற அப்பவா நல்லது நல்லதுங்க
அப்ப இருந்து வந் து ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் இருந்து மேம் இருந்தனால கூட்னு போணீங்க இப்ப வந்து படிக்கிறது படிக்கிறாங்க இது வரைக்கு எதுமே வெளிய கூட்ன்னு போன மாரி தெர்ல அப்ப கூட்ணு போணவங்க எங் எங்ல மாபலிபுரோ அத தெ எங் அப் அப்பா வந்து பேக் ஃபுல்லா இங்கயே ஸ்நாக்ஸ் வாங்கி குட்த்துடாரு எனக்கு காசு மட்டு நூற்ருவா குட் தாரு அந்த நூற்ருபாவே எனக்கு கைல புடிக்வே முல்லயே எனக்கு நூற்வாதா அங்க ஐ அமோண்டா தெர்ஞ்சத ப்ப
ஆமா அது பெரிய அமௌண்ட்டு அப்போய்
எனக்கு அப்ப கூட அதி ஐ அமோண்ட் வச்சின் எல்லாமே வாங்கிர்லான்ற அளவுக்கு வச்சிருந்தே நானு அந்த நூற்வாவ
உ உ ஆனா எதுமே வாங்லையா
இல்ல நா வந்து வாங்கன ஃபஸ்ட்டு வந்து ஐ வினால அது வந்து ஒரு எடத்துல வந்து பாலகோ நம்ம ஆவின் பாலகமா என்னமோ சம்திங்கு பால் ஃபேக்ரிக் கூட்ணு போயிட்டு உள்ள போய் சும்மா விசிட் பண்ணிட்டு அப்புற பால் ஃபேக்ரி பத்தி ஒரு ரூம்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த ரூம்ல ஏ சி காத்து கூட வர்ல ஏ சி போட்டேன்ட்ரபேர்ல ஏண்டா ஒக்காஞ்சோன்னு அய்ச்சு அதுக்கப் அப்புற வெளிய வந்து அந்த இதுல வந்து ஐஸ்கிரீம் வாங்னோ
உ
அந்த அமௌண்ட்ல ஐஸ்கிரீம் ஒன்னு வாங்கனோ ஃபஸ்டு அது சாப்டே அதுக்கு அப் ஆனா அது வந்து எனக்கு தெர்ல அது நாப்பத்ருவாவா சம்திங் அமோண்ட்டு
ஆ ஆ ஆ
அப்ப எனக்கு தெர்ல அது அப்புற ஏ ப்ஃரெண்டுக்கு அ வாங்கி குடுத்தே அ வந்து அப்றம் அவ் அவகிட்ட இந்து அப்புற அமோண்ட் வாங்கிட்டு எனக்கு வந்து எப்டி சொல்றத்து அந்த நூற்பா வச்சு நா பத்ரமா செலவு பண்ணின்ருந்தே அப்ப நானு ஏ இதுவரைக்கி நா கம்மோண்ட் அப்பா கிட்ட வாங்கி செலவு பண்ணதில்ல ஏங்கிட்ட குத்துது இல்ல ஸ்கூல் படிக்கும் போது நா வாங்கினதே இல்ல நா எனக்கு எதுர்லயே ஸ்கூல்ன்றதுனால நா போயிட்டு போயிட்டு வந்துருவே வீட்டுக்கு
அ அ அ அஅ
ஆ எனக்கு பெருசா அமௌண்ட்ட பத்தியு தெரியாது அமௌண்ட் எது பண்றது தெரியாது ஆனா அந்த அமௌண்ட் அதுக்கப்புறோ ஒரு நக்சட் க இது ஏதோ ஒரு எடோ அந்த எடத்துல வந்து ஒரு ஒரு பிளேஸ்ல இருக்க பீட்லா இருக்கு லஷ்சி சித்ரா அது கூட்டினு போனாங்க அது பாத்துட்டு அதுக்கப்புற லாஸ்டா மகாபலிபுரம் போனோ அங்க போயிட்டு ஒரு கம்பல் வாங்கனே என்ன ஞாபக அர்த்தமா
ம் ம் ம் ம் ம்
அதுக்கப்புற ஒரு மாங்கா பத்து வாங்கனே மாங்கா பத்து வாங்கிட்டு வந்து சாப்பற அப்பற வந்து பேக்ல வந்து பாக்கறே எங்க அப்பா ஊர் ஸ்லைஸ் வா பண்ணி போட்டு வச்சிருக்காரு பேக்ல ஸ்நாக்ஸ் அடுக்கி வச்சாச்சி அது எனக்கு தெரியவே தெரியாது
அ
அத தெரியாம நம்ம மாங்கா பத்து வாங்குன நா வந்து வாங்கிட்ட
அப்டிங்களா
அது அவ்ளோ ஸ்நாக்ஸ் குத்துட்டாரு எல்லா நா தா ப்ரொடியூசரே அங்க வேன்ல இருக்கறவங்களுக்குலா
ம் ம் ம் ம்
கடையில மட் அந்த எள்ளூ உருண்ட எல்லாமே ஒன்னு ஒன்னு பிச்சி பிச்சி குடுக்குற ஸ்டாப்க்கு ஸ்டூடண்டுக்கு ஏனா அதுனா காலி பண்ணு ஒரு ஆளுக்கு நா இவ்வள சாப்ட மாட்ட இருந்தாலு எங்க அப்பா அவ்ள வாங்கி குத்தாரு எனக்கு
ஆ ஆ ஆ ஆ நல்லது நல்லது இன்ன இன்னு நறைய இருக்கு என்னென்னா நானு அஞ்சாவத நாளாவத படிக்கிறப் அப்போ ஒரு டைமு அ நடந்து போயிட்டு இருக்கறப்போ கழிநீர் இருக்கு அப்ப எங்களுக்கு கழிநீர் போயிட்டு நடந்து வரப்போ வந்து ஆ ஒரு பைக்ல ரெண்டு பேர் வந்தாங்க பைக்ல வந்து என்ன பாத்தாங்க பாத்துட்டு என்ன நேம் கேட்டாங்க அந்த நேம்ன்னு சொன்ன நேம் சொல்லிட்டு ஒடனே என்னனு தெரியல ஐநூறுபா எடுத்து குடுத்தாங்க ஐநூறு அப்போ பெரிய பெரிய பெரிய
ம்
அப்போ பெரிய பெரிய காசு நூறு ரூபானாலே பெரிய காசுங்க அப்போ ஐநூறுபா எடுத் டு புது நோட்டு என்னடா ஐநூறு ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நெனச்சிட்டு இது ஏத ப்ராப்பர் நோட்டா என்னானு தெரில எத்தினும் மச்சி வச்சிக்கின ஒளிச்சி வச்சிக்கின பாக்கெட்ல கூட வைக்கலே ஒளிச்சி வச்சிக்கிட்டு ஆ அப்புமா வீட்டுக்கு எத்துணு போயிட்டே வீட்டுக்கு எத்துணு போட்டு வீட்ல போய் சொல்லலாமா இல்லன்னா அடி ப்பாங்களா என்ன சொல்றதுன் தெரியலே பயமா இருக்குதே பயமா இருக்குதுன்ட்டு நானு ஒளிக்கி ஒளிகி ஒளிக் ஒளிக் க்கிறே எங்கெங்கோ ஒளிக்க வைக்கிறே எப் இத வைக்கறத்துக் ஒரு சாமாங்கல வந்து எப்டி சொல்றது அடிக்கி வச்சியிருப்பாங்க அதெல்லா தாண்டி அதுக்குள்ள அதுக்குள்ள அதுக்குள்ள ஐநூறு ரூபாய் பதிச்சி போட்டு வச்சிவே அது எடுக்கனுனாலே எப்டி பாத்தாலு ஒரு பத்து நிமிஷ ஆயிடு எல்லாத்தையு கிளியர் அந்த மாரி ப வச்ச ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அ வீட்ல இத சொல்லலா இந்த கடில எத்துன்னு போனாலு ஏது எப்டிங்க வாங்க வாங்க மாட்டாங்க ஹலோ
ஹம்
ஐநூறு ரூபாய் எப்டி வந்ததுன்னு கேட்பாங்கல்ல ஐநூறு ரூபா எப்டி வந்தது அடின்னு கேட்
ஆமா பெரியமௌண்டு இல்ல அது ஊக்கிட்ட எப்டி வந்துச்சுன்னு கேப்பாங்கல்ல சின்ன பையகிட்ட எப்டி
இப்
புரிது புரிது
ஏனா நானு மறச்சு மறச்சு வச்சுனாரு அ நா வந்து அப்போ வந்து நம்ம நோட்டு எல்லாமே வாங்கலா நம்ம காசுக்கு நம்ம ஜாமென்ட்ரி பாக்ஸ் வாங்கனு ஆ என்ன அப்பல்லா அதெல்லா ஒரு ஜாலி ஏதோ புதுசா புதுசா எடுத்துனு போனோ நம்மன்ட்டு
ஆமாமா புதுசு புதுசா லாஞ்சோம் பாக்ஸு
பாக்ஸ்சு அந்த பாக்ஸ் சில அந்த கேம் விளாடுவாங்க அது வாங்ணு ஆ அந்த மாரி நம்ம கலர் பண்ண வாங்கணு இது வாங்கணு அது வாங்கணு ஏதேதோ நினைப்பு இருக்கு ஆனா போயிட்டு வாங்கறதுக்கு பயமா இருக்குது சரி என்ன பண்ட்டே அம்மா கிட்ட சொல்டு அம்மா அம்மாவ வாங்கி குடுத்துருவாங்க அம்மா கிட்ட சொன்னே எங்க அம்மா துருவ போட்டு எடுத்துன்னு எப்டி இவ்ளோ காசு வந்தது ஐநூறு ரூபாய் எப்டி வந்தது எப்டி வந்ததுன்னு கேக்குறாங்க அம்மா இந்த மாரி
யாரு அவங்கன்னு
நா சொல்லவே இல்லை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இது பண்ணிட்டாங்க புரியுதுங்களா ஐநூறு ரூபாயு காமி சொன்னே எப்டி உ இவ்வளவு ரூபா எப்படி உண்ணுங்க ஐநூறுபா வந்தது கையில அப்டின்ட்டு அத மாரி சொன்னா
தா உங்களுக்கு தெரியாதா அந்த ரெண்டு பேரு வந்து
எதுக்கு குட்த்தாங்கன்னே தெர்யல அவங்க பார்த்தாங்க எது இதல்லா வேண்டுதல்லா இன்னு ஒரும்யு ஒண்ணுமே புரியல எனக்கே எங்க அம்மாகிட்ட சொல்றே எங்க அம்மா நம்பவே மாட்றாங்க டே என்ன சும்மா ரோட்ல போ எப்பட்ரா குடுத்துட்டு போவாங்க எப்பட்ரா குடுத்துட்டு போவாங்க ஒழுங்கு ம் சொல்லு ஒழுங்கா சொல்லு ஒழுங்க சொல்லு அப்டின்றா மா நா இன்னை நா ஏம்மா பொய் சொல்ல போறே இந்த மாரி கொடுத்தாங்கம்மா அவங்க அத்த வந்து நா யாருனே தெரியல அத்த வந்து கொடுத்துட்டு போனாங்க அதுவு எங்க அம்மானா சிறவங்க அந்த காசு தீப்பி பிரிச்சு மேல பாத்தோ அத கள்ள நோட்டா இல்லைன்னு பாப்பாங்கல்ல
ம்
ஆ அதுல பாத்தாங்க அது காந்தி தெரிராரு இது நல்ல நோட்டு தா ஹலோ
ஆ கேக்குதுங்க கால் கட் பண்ட்டு கூப்பிடுங்க வேனா டைம்
புரியலங்க ஆ செரிங்க செரிங்க உங்ககிட்ட பேசனதுக்கு மிக்க நன்றிங்க ம் அப்பறோ வர இருக்கிறோ நன்றி
ஆ